ம்.
ஓ
சொல்லுங்க சார்.
வணக்கங்க இந்த மாதிரி இந்த ஹோல்சேல் கடக்காரறா.
ஆமா சொல்லுங்க.
ஆஹ ஒன்னும் இல்லைங்க இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பொருள் தேவைப்படுது ஹோல்சேலா நம்ம வந்து சின்னதா கட மாதிரி ஒண்ண வச்சிருக்கோம்.
உம் என்ன மாறு பொருள் தேவப்படுதும் உங்களுக்கு.
அஹ் அதாவது நம்ம மார்க்கெட்ல வெச்சிருக்கீங்கல்ல ஹோல்சேல் கட இங்க இருக்குறதுலயே கொஞ்சம். மற்ற இதெல்லாம் விசாரிச்சு பாத்தேன் தெரிஞ்சவங்க கிட்டே அதில உங்ககிட்ட. கிட்ட வந்து கொஞ்சோம். ச ரேட்டு கொஞ்சம் கம்மியா வந்து விக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. ஹோல்சேல்லா அவங்ககிட்ட எடுத்தீங்கன்னா ரேட். டே. ரேட்டு கம்மியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
னால கெடைக்குமா இந்தந்த மாதிரி பொருள் ஹோல்சேல்லாம்.
நம்மள்ட எல்ல மாதிரி பொருளும் இருக்குங்க உங்களுக்கு தேவையான ரேட்ல உங்களுக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கிற ப்ரைஸில கொடுப்போம்.
செரிங்க.
நம்மள்ட எல்லா பொருளும் அவைலபுள் இருக்குங்க.
எப்பா வந்து சோப் எல்லா வந்து பத்து ரூபா துணி சோப் எல்லா வந்து எட்டு ரூபா அம்பது காசுக்கு விக்றாங்க. மத்த கடைல, நீங்க எவ்வளவுக்கு போடுவீங்க
நம்ம ஏழு ரூவா அம்பது காசு, எட்டு ரூவா அந்த மாரி போடுவாங்க. மத்த கடைய விட நம்மள்ட ரேட்டு கம்மியா தா இருக்கும்.
செரிங்க செரிங்க அது ஏதாவ் அது அந்த கம்பனி பொறுத்து கம்பெனிய பொறுத்து ஒங்ககிட்ட வந்து ரேட்டு டிஃபர் ஆவு உம் சேரிங்க சேரிங்க அப்பறோ இது அந்த மைதா மாவு, அந்த கோதும மாவு அந்த மாரி மாவு ஐட்டொல்லா இருக்குல்ல, க்ராசரி ஐட்டொ
உம் ஆமா சொல்லுங்க
ஆஹ் க்ராசரி ஐட்டொல்லா வந்து கொஞ்சொ ரேட்டுக்கு அதிகமா கொஞ்சொ போட்ற மாரி கேள்விப்பட்டன்னீங்க.
அப்புல்லா இல்லைங்க நம்மள்ட்ட எல்லாமே ரேட்டு கரெக்ட்டா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ம் நம்மள்ட்ட எல்லா ரேட்டு கரெக் க்ட்டா இருக்குங்க நம்மள்ட்ட அதிகமா எந்த பொருளு இருக்காது
சரிங்க நல்லா ஒரு கிலோ கோதும மாவு வந்து ஆஹ் முப்பருவா என்னமோ ஆஹ் போட்ருந்துச்சி
உம் லாபொல்லா நம்ம பண்றதில்ல கம்மியா தா குடு துட்ருக்கோ
ம் ம் இப்ப நார்மலா ஆஹ் பெஸ் கான ஒரு ரேட்டா குடுத்துட்ருக்கீங்க
உம் ஆமா உம்
ப்ப எங்கெங்கன்னா எத்தன பிரான்ச்சுங்க நம்ப்ளுக்கு இருக்குது இப்போதைக்கி
போதக்கி நமக்கு ஒரு ரெண்டு பிரான்ச் இருக்குங்க.
செரிங்க
உம் ரெண்டு பிரான்ச்ல ஒரே மாரி ரேட்டு தா யா துக்கு நம்ம அதிகமா போர்றது, கம்மியா போர்றதுலா ஆள் பாத்து பண்றதெல்லா கெடையாது. நம்ளுட்ட ரேட்டு் கரெக்ட்டா இருக்கு
சேர் சேரிங்க சேரிங்க அதா சேரி ஆஹ் மொத்தமா லம்ப்பா எடுத்துக்கலா அப்டின் சொ
உம் உம் நீங்க நேர் ல வாங்க நேர்ல வந்து பாருங்க உங்ளுக் ரேட்டு கரெக்ட்டா இருந்ததுன்னா பாத்து எடுத்துங்க.
சேரிங்க சேரிங்க அதாவ்து இப்ப நம்ம பேச வேண்டியது ஒரு ஆ ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷொ ஆவு ஆ பாத்துக்கோங்க அதுக்கேத்த மாரி ஆ சரிங்க அதாவ்து நம்மளுக்கு வந்து கோதுமாவு பாக்கிட்டு ஒரு ஒரு இருவது பாக்கிட்டு மைதா வ இருவது பாக்கிட்டு கடல மாவு இருவதுப் பாக்கிட்டு எல்லாத்துலயுமே கால் கிலோல
இல்ல லா அர கிலோ பாகிட்டு கால் கிலோ பாகிட்டு அந்த மாரி வேணுங்ளா
அதுதா அதுதா அ கால் கிலோ பாக்கிட்டு இருவது, அர கிலோ பாக்கிட்டு, இருவது ஒரு கிலோ பாக்கிட்டு இருவது. பஸ்ட்டு அந்த சின்ன சின்ன ஐட்டம் மட்டூ வாங்கிக்கிறேங்க அதுக்கப்புறந்தா லாட்டா போடுறோம்போது வந்து
இந்த மொளகாதூள் பாக்கிட்டு சொன்ன மாரியே எல்லா பாகிட்டும் ஆ எல்லா பாகிட்டூ இருக்குங்க நம்மள்ட எல்லாமுமே அவைலபிளா இருக்கூ ம்
அதாங்க இப்ப நம்ம வந்து ஆ லம்ப்பா ஒரு ஒரு பத்து பத்து ரூவாய்க்கு வந்து நம்ம இது எடுக்க போறது பொருளெடுக்க போறது
உம் ஓகே அதுக்கேத்த மாரி பாத்து பண்ணிக்கலாங்க எல்லா பொருளும் கலந்து குடுக்குற மாதிரி எல்லாத்தையூ சேத்து குடுத்துக்கலா
அதே மாரி உங்ககிட்ட வந்து அந்த க்ரெடிட்ல வாங்கிக்லாங்களா
ஆ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது காசு குடுத்து பண்ணிக்லா அப்றோ போவ்போவேணா க்ரெடிட் வச்சு பண்ணிக்லா
இல்லைங்க இப்ப அ மத்த கடைல்லா டு எடுத்தத்மே ஸ்டாட்டிங்லயே க்ரெடிட்ல வாங்கிக்கிறாங்க அவங்க மாசோ மாசோ வந்து ஆ அமௌண்ட்ட வசூல் பண்ணிக்றேங்க
நம்ளூ பண்றோங்க ஃபஸ்ட் ஸ்டடே மட்டூ இந்த மாரி ஏ இது பண்ணிக்கிறது மத்தபடி அடுத்தத்த ஆட்ர டௌ மோது நம்ம கரெக்டா பண்ணிப்போ அமௌன்ட்லா அப்ப ப்ரச்சனையா தெரியாது ஏனா நம கஸ்டமர் முக்கியோல்ல
ஆமாமா
நீ மொத டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா என்ன இப்ப இதுல எடுக்றீங்களோ எடுத்துக்குட்டு அடுத் தடுத்து நீங்க எடுக்கும் போது அதிகத் பண்ணி குடுப்போ
சரிங்க சரிங்க புரியிது
உம் ம் அப்றோ வேற அந்த அரிசி ஐட்டோ அந்த மாரி ஐட்டோலா பாக்குறீங்களா எடுக்கிற ஐடியால இருக்கிறீங்களா
ஆமாங்க இங்க எல்லா கிராசரி ஐட்டம்னா மொத்தமாவே அப்டி லம்ப் ப்பா அதாவது அரிசி இது எண்ண அப்புறோ மாவு
ம்ச் எண்ணெல்லா நமட்ட எல்லா பிராண்டு் எல் எல்லாமே எல்லா பிராண்ட்லயு இருக்குங்க
சரிங்க சரிங்க
உம்
இந்த கடலண்ண நல்லண்ண
உம் எல்லாமே இருக்கு
சரிங்க சரிங்க அது அது மட்டு இல்லாம வந்து ஆ அப்பறோ அந்த எந்த ஐட்டங்கள்லா அ கப்பு டீ கப்பு அப்றோ பேப்பரு தட்டு
ஆ எல் கடையி நீங்க என்னென்ன விக் கினு தோணுதோ எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு இல்ல உங்களுக்கு இதெல்லாம் வச்சுக்கணு அதெல்லா வேணு போணு நம்ம எல்லா கடைக்கு ஹோல்சேல் பண்றோ
ஓஹோ ஆ ஆ ஆ அதாவது இந்தியாக்குள்ள எல்லா இடத்துக்கு
அவ்வளோ பெரிய கடலா இல்லங்க
அதாவது நம்ம சுட்டு வட்டாரத்துல இருக்கி எல்லா கடைக்கு அதுதாங்க அந்த மாரி சுத்து வர்ட்டாரத்துல இருக்கிற எல்லாங் கடைக்கு நீங்க சப்ளை பண்றீங்கன்றனால தா நாம வந்து உங்ககிட்ட வந்து பொருள எடுத்துக்கலா என பஸ்ட் டைம் பண்றோ ஆ நெறைய பேர் இங்க வந் து ரொம்ப ஸ் சென்டிமெண்ட்டான கட அப்டின்னு சொன்னாங்க மார்க்கெட்டா அப்டின்னாங்க
ம்ச் அதனால தாங்க மார்க்கெட்ல எல்லாரூ நம்ம வந்து எடுக்கறாங்க
ஆ அதாங்க ரொம்போ ஒரு சென்டிமெண்ட்டான மார்க்கெட்டு அப்டின்னு சொன்னாங்க செரி அதனால தா நாம்ளூ இங்கெடுத்து பாப்போ அப்டின்ட்டு வந்து இது பேசுன்து செரிங்க எடுக்கலா அப்டின்னு முடிவு பண்ணப்பயோ வந் து நம்ளுக்கு ஒரு எடத்துலருந் து வர வேண்டியத் து வந்துருச்சு அதனால வந்து இன்னு கொஞ் சோ ஒரு பாசிட்டிவா ஆயிடுச்சி செரி நல்லது அப்ப நம்ம இங்கயே எடுத்துக்கலா தப்பில்ல
ம்
ஆ அப்டின்ற மாரி
நீங்க ஆல்ரெடி கட வச்சி ஈங்ளா இப்பதா ஆரம்பிக்க போறீங்ளா
இல்ல நம்ம இப்பதா புதுசா ஆரம்பிக்க போறதே நா ஆல்ரெடி நம்ம எதும் வச்சது ஆ கொஞ்சோ உம் கைக்கு கொஞ்சோ காசு வே வந்தது செரி அதனாலதா ஒரு கடைய ஒன்னுப் போட்டுக்குவோ இருக்கும் போதே அப்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிது
அப்பனா வாங்க ஒன்னு ப்ரச்சன இல்ல நம்ம கடைக்கு என்ன பொர்ளு வேணுமோ எடுத்துக்கோங்க அமௌண்ட் கூட அப்றோ பாத்துக்கலா
அதே மாரி இந்த இதுலா வந்து ஐஸ்கிரீம் ஆ வெக்கிறாங்கல்ல அந்த பெட்டி அப்றோ அந்த கூல் ட்ரிங்க்ஸு வெக்கிற அந்த பெட்டி இது எல்லாமே வந்து வாங்கனு அது யாருகிட்ட கேக்குறது என்ன எதுன் தெரில
நா வேனா அந்தக் கம்பெனி சைட்ல பேசி அவங்க மூலியமா எடுத் து குடுக்கலா உங்களுக்கு
செரிங்க செரிங்க எதனா நல்லா ஓடுற மாரி கம்பெனி சைடுல எதனா பேசி கொஞ்சோ சொன்னீங்கன்னா கொஞ்சோ உதவியாக இருக்கும்
உம் நம்மிட்ட ரெண்டு மூணு பேர் டீலர் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி விடுற அவங்கள்ட நீங்க அப்டியே எடுத்துக்கலா
செரிங்க ச சரிங்க சரிங்க நல்லதுங்கொ நோ கொஞ்ஜோ தாக்கு பிடிச்சா கரெக்டா இருக்குங்க
தா குடிக்க நா ரெடியா தாங்க இருக்க
சந்தோஷங்க அ அது மாரி வந் ஏ இந்த பென்சிலு நோட்டு
ஸ்டேஷனரி ஐட்டம்லா நம்மளிட்ட நம்ம பெருசா பண்றது கிடையாது ஆனா மினிமமா நம்ம
இப்ப கம்மி குவான்டிட்டில
உம் தேவையான பொருள் மட்டு இருக்கு ஆஹ் எதுவு எடுத்துக்கல தேவையான புல்லெல்லா இருக்கு இந்த பேனா பென்சிலு ரப்பரு பென் இது ஷாரப்னரு அது இதுன்ட்டு எல்லாமே இருக்கு தேவையான அளவு சைஸ் நோட்டு அது எல்லாமே அப்புற இந்த கம்பேணிசைல் இந்த புதுசா ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி அவங்க ப்ராடக்ட்லா கூட ஓரளவு நம்மளிட்ட அவைலபிளா இருக்கு இந்த குழந்தைங்க சாப்பர முட்டாய் அந்த மாதிரிலா கூட புதுசு புதுசா வருதில்ல அதெல்லா கூட நல்லா நம்மளிட்ட இருக்கு
மா அந்த இது அந்த நைன்த் செரி சாக்லெட்டு அந்த மாரிலெல்லா சுத்தி
ஆஹ் அதெல்லாமே நம்மளிட்ட இருக்குங்க அதெல்லா இருக்கு
ஏன்னா அது வந்து அது வந்து தனியா நம்ம அப்டியே முன்னாடி போட்டுக்கலா சப் அப்ரேட்டா போட்டுக்கலா அப்டின்ற மாரி சொல்லியிருக்குது சேரி அதுதா அது கிடைச்சதுன்னா கொஞ்ஜோ அது கொஞ்ஜோ கஷ் கவர் பண்ற மாரி இருக்கு ம்
நம்மளிட்ட எல்லா பொருளு அவைலபுள்ல இருக்குங்க உங்களுக்காக வந்து பாத் பாத்தீங்கனாக்கா உனி எல்லா பொருளு எனக்கு தேவை அப்டின்ற மாரி கேட்பீங்க
செரிங்க செரிங்க
உம்
அப்டின்னா நா வந்து நாளைக்கி காலையில வந்து உங்களை நா பாக்குற நேரோ வந்து கடையில கடையில பாத்துட்டு என்னென்ன ஜாமான் போட்டுக்கலா அப்படின் சொல்
அப்டிண்டு லிஸ்ட் போட்டுக்கலா ஆஹ் நீங்க நேர்ல வந்து பாத்து இதெல்லா வேணும் போணும் அப்படின்னு போட்டுக்கலா உஹம் ஆஹ் செரிங்க
செரிங்க நல்லதுங்க வச்சறேங்க
ஆஹ் செரி